வணக்கம் தோழா ஹலோ ஆ
பொறுமையா பேசறியே
சாப்ட்டுட்டு இருக்கேனா
சாப்ட்னுக்கிறியா
மாங்கா சாப்டுட்டு இருக்க சொல்லுங்க சொல்லுங்க
ஓ மாங்காவா
நா மாங்கா தா
ம் அப்பறோ சிக்கன் சிக்கன் கொயம்பா
சிக்கன் கொழம்பு சிக்கன் ஃப்ரை
அ எப்டி இந்தது
சூப்ரச்சு சாப்ட்ட வச்சு
சுப்பரான்ச்சா
ம் நீங்க என்ன சாப்டிங்க
அதா சொன்னனே கால்லே அதேதா இட்லி காரா சட்னி
ம் மதியோ சாப்பல்ல
ம்ஹு
ஒய்
ம் செஞ்சாதான சாப்ட
ம் என் ஓ செய்யலையா டைமா ஆச்சு சாப்பிடாம இருக்கீங்க இன்னுமா செய்யாம இருக்காங்க
ஆஹூ நா எங்க அம்மா வந்து வேலக்கு போய்ட்டாங்க அப்பாவு வேலக்கு போய்ட்டாரு நா ஒரே ஆள் தாருக்கே தனியா
ஓ
எனக்கு எல்லா செய்ய தெரியு
ம்
அப்ளோ வேணா பொரிச்சு சாப்புடுவே அதுக்கு மேல அதா சொன்னேன் அப்ள மட்டு தா செய்ய தெரியு வேற எதும் செய்ய தெரியாது அப்ள மட்டு தா
அப்புறோ நீங்க ஏ செய்யணு அப்பளத்த பொரிக்க தா செய்யணு
அப்பற வேற என்ன மேகிகூட செய்ய தெரியாதுது ஆம்லெட் போடுவே
சரியா போச்சு மேகியே செய்ய தெரியாது ஒரு மேகி பேக்கெட் வாங்கி அத தண்ணியில போட்டு அது கூட மசாலாயு போட்டு நல்லா கொதிக் வச்சா முடிஞ்சு மேகி
அது கூட செய்ய தெரியாது எது செஞ்சது இல்ல ட்ரை பண்ணனு ஒரு நாலு
ம் ஈசி தா அதா சொல்றலே நாலா அப்டித்தா பண்ணுவே தண்ணிய வப்பெ அதுல மேகி போடுவே மேகி மசாலா போடுவே அப்டியே நல்லா கொதி கொதிச்சு எடுத்துவே
ம்ஹூம்
எக்ஸ்ட்ரா மேகி மசாலா வேணா கூட ஃபைவ் ருபீஸ்க்கு வாங்கி போட வேண்டிதா சூப்பராருக்கு
ம் என்ன கால்லருந்து ஃபுல்லா கால் தானா
ஆமா ஆமா வாய் வலிக்குது சாப்ட்டு வந்தே தண்ணி குடிக்கல
எதா லீவ் டைம் அப்படிதா லீவ் டையம் லீவ் டைய மட்டு தா பேசுவியா இல்ல காலே போய்ட்டு வந்தாலு காலேஜ் போய்ட்டு வந்து பேசுவியா
ஏ காலேஜ் போய்ட்டு வந்து பேசுவே காலேஜில உள்ளவுக்காந்து பேசுவே பேசா வேண்டியது தா வேற என்ன வேல
ம் யாரு ஒனக்கு சஜ்ஜஷன் பண்ணது தப்பா
இதல்லா பேச கூடாது தப்பு
ஓ அப்படியா
ம்
எழுந்து நாளைக்கு காலேஜ் போவீங்களா
காலேஜ் போயி தானே ஆவணு அட்னஸ் இருக்கு அட்னஸ் போயிச்சு எனக்கு ஏற்கனவே
ஓகேய இப்ப நீங்க என்ன இப்பதா செகண்ட் இயரா
ஆ
ம்
ஆமா செகண்ட் இயர் தா
ம் நாளைக்கு நானு போயிதா ஆகனு என்னோட அம்மா வீட்ல இருக்க மாட்டாங்க ஸோ போயிருவே
ம் எயிட்டின் ஆயிடுச்சா ஏஜ்ஜூ
எயிட்டின் ஆய்யாச்சு
ம் யாருக்கு ஓட்டு
எனக்கு ஓட்டல்லா கெடா ஓட்டர் ஐ டியே மொத வர்ல எங்க ஓட்டுக் போட
எ போறதானு
எனக்கு ஓட்டர் ஐடி லைக் எனக்கு இப்ப தா எயிட்டீன் ஆயிருக்கு ஃபேப்ல தா ஆச்சு பிப்ரவரி தா ஆச்சிது நா அப்புற தா ஓட் டர் ஐடி ஒன் வீக் கழிச்சி தா ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணே பட் எனக்கு ஓட்டர் ஐடி லாஸ்ட் வரைக்கு கடைக்கல
ஆ
இப்ப தான் அப்ளை பண்ணி எனக்கு எல்லாமே இப்ப வந்துடுச்சு போல அன்னக்கியமத்த மேன் அடுத்து நான் வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணேன் நானே அப்ளை பண்ணிக்கிட்டே
ஓ
நானே ஃபுல்லா எல்லா அப்லோட் பண்ணி நானே குடுத்து எனக்கு வந்து எல்லாமே கடைச்சிட்டு ச்சு அன்னைக்கு கால் பண்ணி சொன்னாங்க ஓட்டர் ஐடி வந்துடுச்சு உங்களுக்கு வீட்டுக்கு கொரியர் பண்ணி விடுறோ அப்படின்னு சொன்னாங்க நானு வரும் வெயிட் பண்ணே எனக்கு இன்னோ கிடைக்கல
ம் வந்துர்ந்தா யாருக்கு ஓட்டு போட்டுருப்ப
யாருக்கு இல்லன்னு தெரியு எனக்கு யா எங்க வீட்டுல வந்து ம் டி எம் கே போடுவேன்னு சொன்னா போடுவன்னு சொன்னாங்க பட் யாருக்கு போட்ற எனக்கு ஒன்னுமே தெரியாது நா இதெல்லா ரொம்ப இன்வால்வ் ஆவ மாட்டேன்னா ஸோ நோட்டா போட்டு வந்துருவே
ஓஹோ ஒரு நோட்
நா இதுக்குல்லா போற ஆள் இல்ல எனக்கு இதெல்லா இன்ட்ரெஸ்ட்டே இல்ல ஓட்டு போடுறதுக்குலா பட் நா என்ன பண்ணே தெரியுமா பாட்டிக்கு ஓட்டு நான் தா போட்டு வந்தே
ம் ம்
அதுல வந்து அவங்க வந்து பாட்டி கைக் அந்த லைக் ம மை வைப்பாங்கல்ல ஏன் நானு என்னோட அத்த பொண்ணு தா போனோ என் அத்தை பொண்ணு சொன்னா நானு வைப்பேன்னு சொன்னா நா சொன்னே அதெல்லாம் லைக் என்னோட டென்த் கிளா மேக்ஸ் மேம் அங்கதா இருந்தாங்க
ஆ
அங்க போயி நின்னுட்டு எனக்கு கையில மை போட்டு விடுங்கன்னு சொல்லி மை போட்டு வாங்கிட்டு வந்தே
ம் ம்
எயிட்டீன் ஆக்கிட்ல எனக்கு ஒட்டு போடவு இல்ல செரி இத வெச்சி காமிச்சிட்டு போவோ சொல்லிட்டு ஏன் மே போட் கையில மை போட்டுட்டு வந்துட்டு வீட்டுல மெசேஜ் போட்டே குரூப்ல என்னோட கேங்கு கிட்ட காய்ஸ் எனக்கு ஒட்டர் ஐடியே இல்லாம ஓட்டு போட்டே காய்ஸ் அப்படின்னு சொன்னே
ஆ
எல்லாரு ஷாக் ஆயிட்டாங்க லைக் ஏன்னா ஓட்டர் ஐடி இல்லாம நீ எப்டி ஓட்டு போட்டு வந்த அப்படின்னு கேட்டு
ஆ
ங்களே ஷாக் ஆவிங் ஓட்டர் ஐடியே என்கிட்ட கிடையாது நா ஓட்டு போட்டு வந்திருக்கே அப்டின்னு சொன்னா என்ன பண்ணுவிங் ஷாக் ஆகுல்ல யாருக்குனாலு
ம் நா ஏன் ஷாக்க ஆவுரன் நான் நம்ப மாட்டனே
நா கைல மை போட்ரு எத காமிப்பேணே
நா கூடதா மை போடுவே
ஆங் அது போ அந்த மை போட முடியாதுல நீங்க போயிட்டு நான் போய் இப்படிதான் சொல்லிட்டு நிறைய பேர் இப்படிதான்னுவன் அப்போ தா சொன்னே இல்ல என்னோட பாட்டியோட ஓட்ட போய் நான் போட்டு வந்தேன்னு சொன்னே
ஓ ஓ
பாட்டி ஓட்ட நா போட்டே
ம்
உம் ம்ம் நா நீ நெக்ஸ்ட் அடுத்து யாருக்கு வரு மோடி வோட்டு போடுனு நெனைக்கறே மோடிக்கு பிரதமர்
அவர்தா எப்டியோ வின் பண்ண போறாரு
ஏ புரியல யார் யாரெல்லாமோ சாகறாங்க யாரையே சாகணு அவங்க சாக மாட்டேங்கிறாங்க இப்பெல்லா சாக வேண்டிய வயசுல உள்ளவங்களா என்ன
வெருப்பா இல்ல வீட்லயே இருக்கறது
உம் கண்டிப்பா வெறுப்பா தா இருக்குது என்ன பண்ண இருந்துதானா ஆகணு
வீட்ல இருக்கு போது காலேஜ் போனுன் தோணுது ஆனா காலேஜ் போம்போது வீட்லயே அப்ப லீவ் வுடுவாங்களான் தோணுது
அப்பிட்ல்லா இல்லேங்க நா லா காலேஜ் போனா காலேஜ்டே இருந்துடலாமான் கேப்பே
ஓ உனக்கு ஜாலியா இருக்கு போல
ஜாலியா இருக்கனா அப்டி இல்லங்க வீட்டுக்கு வர விஷ்ட இருக்காது அப்டியே எங்கயே போயிரலாமேன்
அந்த அளவுக்குளா போர் அடிக்காது கவர்மெண்ட் காலேஜ்
ஓ
உம் ஜாலியா தா இருக்கு
எனக்கு அப்டிலாம் இல்ல போரிங்காகவும் இருக்காது ஜாலியாக இருக்கு பட் நாங்க ஜாலி லைக் கால் ஸ்ட்ரிக் தா எப்டி இருந்தாலு நாங்க ஜாலியா இருந்துபோ எப்போமே ஆறு பேரு கொஞ்சோ என்ஜாய்மெண்டோடி இருப்போ
எப்டி காலேஜ வுட்டு வெளியெல்லா வர முடியுமா
உம் ம் அப்டிலா வர முடியாது இவ வெளியே வரணு குட்னா இப்ப நீங்க வந்து வெளிய வரணு நென்சா வெளிய வந்துருவீங்க அப்டிதான இங்க எப்டி தெரியுமா நோ இப்ப நாங்க வெளிய வரணுன் சொன்னா கூட பேரண்ட்ஸ் கால் பேரண்ட்ஸ்க்கு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணனு ஓகேங்களா அதுக்கப்புறோ லீவ் ஃபார்ம் எழுதி லீவ் ஃபார்ம ஹெச் ஓ டி ட்ட சைன் வாங்கிட்டு தென் க்ளாஸ் மேம்ட சைன் வாங்கிட்டு ஆஃபிஸ் ரூம் போணு ஆஃபிஸ் ரூம் போயிட்டு அங்க ஒருத்தங்கள்ட்ட சைன் வாங்கிட்டு அங்க அவுட் பாஸ் தருவாங்க அவுட் பாச திரும்ப வந்து இத நம்ம எழுதிட்டு ஹெச் ஓ டி ட்ட சைன் வாங்கிட்டு க்ளாஸ் மேம்ட சைன் வாங்கிட்டு திரும்ப ஆஃபிஸ் ரூம்முக்கு சைன் வாங்கிட்டு பிரின்சிப்பல்ட சைன் வாங்கிட்டு தா வெளிய போணு
அய்யோ அய்யோ அப்போ ஒரு எமர்ஜென்சி அப்ப எமர்ஜென்சினா கூட போ முடியாதா
எமர்ஜென்சினாலு நீ இவ்ளோ ப்ராச நாங்க இவ்ளோ ப்ராசஸே ஃபில் பண்ணிக்கணு ஃபில் பண்ணிதா போ முடியு அவுட் பாஸ் செக்யூரிட்டி விட மாட்டாரு அவுட் பாஸ் இருந்தா தா அவரு வெளியே விடுவாரு ஒன் டைம் இப்டிதா என்னாச்சி மார்க்சீட் வாங்குறதுக்குன் சொல்லிட்டு நாங்க வந்து எல்லாரு சேர்ந்து சேர்ந்து போனு அவுட் பாஸ்கு அப்பறோ சொல்லிட்டாங்க பேரண்ட்ஸ் வந்தாதா வந்து விடுவோ பேரண்ட்ஸ் வரணு அவுட் பாஸ் தரமாட்டோ அப்டின் சொல்லிட்டாங்க போச்சு லைக் என்னோட அம்மா வந்துட்டாங்க எனக்கு என்னோட அம்மா பைக்ல வந் டாங்க சோ நா போயிட்டே என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லா சொன்னி கேட்டாங்க பிரின்சிபல் வந்து நோ அப்டின் சொல்லிட்டாங்க
ஓ எங்க காலேஜ்ல அப்டிலா இல்ல எப்ப வேணா போலா எப்ப வேணா வரலா
லைக் காலேஜ் இருக்குது அப்டி இருக்குது லைக் அது கவர்மெண்ட் காலேஜ் தா அந்த காலேஜ்ல அப்பில்லா இல்ல ஃப்ரீடமா இருப்பாங்க பட் இந்த காலேஜ் மத்த காலேஜ்ல்லா அப்டி இல்ல
ஜாலியதா இருக்கும் போயிட்டு வரது மட்டுதா எனக்கு ப்ராப்ளம் மிச்சல்லா வேற எதுவும் கிடையாது
எனக்கு வந்து போறதுக்கும் வர் லைக் போம்போது மட்டும் தா ஃபர்ஸ்ட் இருந்த வீட்ல ரொம்ப தெர்ல பக்கத்துல பாத்துன்னு போயிரு பஸ் எப்ப கெடைக்கும் இங்க பஸ்சு டைமிங் தானா சோ வந்து எனக்கு வந்து பஸ்ல ஏறி நிக்கும் போது அந்த கூட்டத்துல செத்துர்லாமோனு இருக்கும் அப்டியே நசுக்குவாங்க லைக் வந்து நம்மள வந்து ஏதோ பிரெட்டு வித்து ஜாம் வச்சி நசுக்குன மாறி வச்சி நசுக்குவாங்க உள்ள
ஆ
நா ஃப்ரைடே தேர்ஸ்டே காலேஜ் போனே போகும்போது மார்னிங் என்னா ஆயிடு சீட் இருந்துச்சி எப்பவுமே சீட்ருக்காது அன்னைக்கு சீட்டு வேற கிடைச்சி தெனக்குது அன்னைக்கு எனக்கு நேரோ சீட் வேற கிட சீட் ட்டு வச்சி உட்காந்தே என் பக்கத்துல குட்டி பையன் உக்காந்துருந்தா ஸ்கூல் பையன் ஃபிப்த்தோ ஃபோர்த்தோ படிப்பா போல பேக்லந்து கவர் எடுத்து வாமிட் பண்ணிட்டு ஐய்யோ எனக்கு முடில எனக்கு வந்து என்னைக்கோ ஒடையல ஏன்னா எந்திச்சா கூட்டோ எந்திசா உக்காரவு சொல்லுவாங்க எனக்கு வாழ்க்கையே வெறுத்துட்டு அந்த பையன் வாமிட் பண்ணிட்டே இருக்கா
அ
ஒரு வழியா அந்த பையன் இறங்குனதுக்கு அப்புறதா யப்பாடா இந்த பையன் இறங்கிட்டாண்டான்னு இருந்துச்சி
ஐய்யய்யோ ண்ணா உங்க மேல கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க
அ சொல்லுங்க சொல்லுங்க ஹலோ கேக்கல
உங்க மேல வாமிட் பண்ணியிருந்தா என்னா பண்ணிருப்பீங்கன்னு கேட்டே ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது
உங்க மேல வாமிட் பண்ணிந்தா என்னா பண்ணியிருப்பீங்க
ஐய்யோ நால்லா அலறி இருப்பே ஐய்யோ இதுக்கு இப்பயே கோடி வெளிச்சோ
ஆஹா
ம் அப்புறம் நமக்கு குடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்தது மீண்டும் ஒரு அழைப்பில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்
ஐய்யய்யோ ஏய்